செல்றா
கேக்குதாடா
ஆ கேக்குதுடா அப்பறோ இந்த வருஷோ மழக்கெல்லா போயிருந்தீங்களே எங்கங்க போயிருந்தீங்க
நா போயிருந்தே திருச்செந்துரு சுவாமிமலை
ஆ
அப்ப தஞ்சாவூரி
கா
சமையபுரம்
ஆ
அதுக்கப்பறோ ஆ கேரலா குள்ள பாதி பேருக்கு போ
இத்தன எடத்துக் கூட்டிட்டு போனானுங்களா
ஆமா கேரளாக்குள்ள அப்ப பாதி எடுத்துக்கோன்னு
கேரளாக்குள்ள பந்தளம் பந்தளம் போனிங்களா
பந்தளம் போ பந்தளம் போனோ
ஆ
பந்தாளத்துக் போயி எல்லா எடத்தயு பாத்துட்டு சாமியெல்லா கும்புட்டு
ட
அப்டியே திருச்செந்தூர் போயிட்டு முருகன வேண்டிட்டு
அ
அப்டியே வன்டோ வீட்டுக்கு
சேரி இந்த வருஷோ எப்ப மால போட்றீங்க
ம்
இந்த வருஷோ இப்போ கரெக்ட்டா நாபத்தெட்டு நாளா
ஆமா கரெக்ட்டா நப்பத்தெட்டு நாள் தா
ம் பதினேழாந்தேதியா
ஆ எப்ப கார்த்திக மாசோ வருது கார்த்திக மாசோ
ஆ நவம்பர் பதினேழு வருது
ம்
நவம்பர் நாலாந் தேதி தீபாவளி வருது
நாலாந் தேதியா
ஆமா
நாலு இது பதினேழா
ஆமா ஆ ஹா எட்டாந் தேதி தீபாவளி வருது நவம்பர் எட்டு தீபாவளி பதினேழாம் தேதி கார்த்திகை
அப்ப கார்த்திக தீபம்
கார்த்திக தீபோல்லா அதெல்லா நா ஜனவரில எனமே வரு
ஆமா
ஆ
நீயி முன்னாடியே போயிடுவியா இல்ல எப்
இல்ல இல்ல இந்த வருஷோல்லா நம்ம நாப்பெத்தெட்டு நாள் தா
கார்த்திக ஒன்னேவா
கார்த்திக ஒன்னே பட்டப்பட்டட்டன்னு போயி மேல ஏறக்கிட்டு வந்துறலா
ஏ
ம் நீங்க சொல்லுவீங்க ஆ நீ இங்க வருவீங்க நல்லா போன வருஷோ அப்டிதா நீ சொன்ன டேட் மாறிக்கிட்டே இருந்தது
இந்த வருஷோ அதே டேட்டு எட்டாந் தேதி
எட்டாந் தேதியா
ம்
கார்த்திகை எட்டா இல்ல
ஜனவரி எட்டு
ஜன ஓ மாலக்கு போறதா
மலைக்கு போறது
சேர் சேரி
மால போர்றது ஒன்னாந் தேதியே போட மாட்டே
ம்
கொஞ்சோ தள்ளிதா போடுவ
ம்
நான வீட்ட எல்லா கிளீன் பண்ணு
ஏ இத்தன மாச இருக்குல்ல இதுலா கேக்க மாட்டீங்ளா கரெட்டா அந்த டேட்டு வரும்மோதா கேப்பியா
இல்லெல்ல
அ
இப்ப ஸ்கூல்ல ஓப்பனிங் காலேஜ்லா ஓப்பன் ஆயிருச்சா?
ஆ எனக்கு வர பதினேழாந் தேதி
அதான
அதுனால ப்ரச்சன இல்ல
அதுக்குள்ள எல்லா ஃபங்ஸனை முடிச்சர்லா
அங்க பச்சா எல்லா பச்சாம்பாளயத்துல எதோ கோயிலு இன்னக்கி
இன்னைக்கா
ஆ
இன்னைக்குல்லா எதுல்லயே
ஏன்ட நேத்திக்குதா வந்து ஃபங்ஷன் பேசிட் போனாங்க
ஆ
ஆமா என்ன கோயிலு
இங்க மாரியம்மன் மாரியம்மன் கோ ஆ
ஆ ஹலவ்
ஆ
அதா ஒருத்தர் வீட்ல வச்சிருக்காருல்ல போய் சா கோயிலி
வீட்லியா எனக் செரியா தெரிலியே
வீட்ல சாமி வச்சுருக்காருல்லடா பவானி அம்மன் சொல்லி
ஆஹ எனக் தெரியாது
ரீல்ஸ்லைலா வருதுல்ல க என்ன தண்டுமாரியம்மன் கோயில் முடியு கரக எடுத்து டான்ஸ் எல்லா ஆடிருந்தாருல
தெரி நீ ரீல்ஸ் பாத்து அம்ச்சுடு
பெருக்கா இருக்காங்க
அ
பெருக்கா
ஆமா
அவுங்களோட இருக்காங்களான்டா நீ பாத்துருக்க
பாத்தா தெரியு ரீல்ஸ்
பச்சாபாளயத்துலதா இருக்காங்க
பச்சாளயத்துல அப்டி ஒரு கோயில் நாங்க கேள்வியே பட்லயே
பவானி
ம்
அவர் கோயிலா இல்ல என்னன் தெர்ல ஆனா சொன்னாரு அப்டி தா கும்பாவிசேகன்டா தம்பி சொல்லி சொல்லிட்ருந்தாரு
ம் சேரி
அதல்லா காளிசாமி ஒண்ணு வெச்சிருக்காங்க
ப்ப
அது தெரியுமா
ஆ ஹ
என்னடா சொல்றே ஆஹ ஆஹங்கற அன்னைக்கி நானு இவ எல்லா வந்துருந்தோம்ல
காளி சாமியா அது வேனா தெரியு எங்க வீட்டுக் பின்னாடி தான
ஆ
ஹய்ட்டா
ம் ம்
அது இப்பதா கும்பாபிசேகம்ல முடிஞ்சுது போன வாரமா என்னமோ பம்பயெல்லா அடிச்சுட்ருந்தாங்க
உங்க வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடா
ஆ நம்ம நடந்து வன்ட்ருந்தம்ல்ல பாலோ வழியில மண் ரோட்ல அங்க தா
உங்க மாடில இருந்து பாத்தா தெரியுமா
எங்க மாடில இருந்து பாத்தா தெரியாது வீடெல்லா மறச்சுரு
அதனால தா இட்சது
அது எவ்ளோ ஐட்டுல தெரில ஆனா நல்லாருந்துக்குது சாமி
ஆமா மாலைக்கு
ஆ
நாலு எடுத்து வெச்சுருக்க பாப்போ ஸ்நாப்புல
ஆ
அங்க வந்த நானு
ஆ
பைக்கில ரெண்டு பேரு வந்தோ
சேரி சேரி
ம்
ஆ ம் ஹலோ
ஹலோ
ம்
சொல்றா
ஆ ஹ இங்க இருந்து பாத்தா தெரியமட்டிகுது
சாமியா
ஆ காலேஜ் வேணா தெரியுது ஆனா சாமி தெரிய மாட்டிகுது
காலேஜ் தெரிதா
ஓ காலேஜ் தெரயுது ஆ சாமி தெரியுது டா
ஆ
ஓ
திட்டு மேல ஏரி நின்னு பாத்துட்ருக்கியா
ஆப்ப கீழ இழுங்க
தெரியிதா
ஓ
ஆ அன்னைக்கு வந்து பாத்தோனே நா சிவான் நெனச்சன்டா
ரஸ்வொக்
அதுக்கப்ற மின்னாடிலந்து பாக்க கால் இன்ச் பின்
ஆமா சொல்றா
அப்பறம் ஈசனல் புதுசாகி சார்ட்டயாங்க
ம் எங்க
முத்துமாரி அம்மன் கோயில்க்ங்ளா
அப்பா ஒருபேடிப்பாரு
சொட்டையம்பேரு நீ ஆட்டோ
ஆ
அவன்தா கம்பெடுப்பா
அப்படியா
என்ன அப்பிடியான் கேக்குற பாத்ததில்லியா முத்துமாரியம்மன் கோயிலான்டய
யாரெடுப்பா
சாப்ட்ட
குமா ஆ சேரி சேரி சேரி சேரி ந நம்ம ஓ பாத்ருக்க பாத்ருக்க
இங்கயே ஆட்டொ போட்டு பொய்ரு
எடுக்கட்டு எடுக்கட்டு
ஆனா பயங்கரமா பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு
ம் ஆமா ஒரே வாரந்தானே
போன வருஷமே அப்பிடித்தானே சென்னையிலருந்து இறங்கியிருந்தாங்க
ஆ கே அவனுங்க மாலுக்கலா நறைய பேர் இருக்கறாங்க
ம் ஆமா கட்சியில ஆள்ருக்காங்க
ஆ நமக்கு அப்படி கடையாது நம்மதா போனு எதுக்கா இருந்தாலு
ஆமா
ஆ
ட
ஆனா பயங்கர பண்ணிருவாங்க நெனைக்கிற எனக்கு தெரிஞ்சு
பாப்போ வர ஞாயிற்றுக்கெழமைலர்ந்து திங்கெழமையிலர்ந்தா ம் ம் அப்பறொ அத்த என்ன வன்றாங்க
வேலைக் போய்ட்டாங்க
சேர் உங்கம்மா
அவ இங்கிட் தா எங்கியா சுத்திட்டுருக்கு
ஜாலியா இருக்குறாரா
ஆம்
பஸ் சேர் சேரி
பாத்தா இன்னு எத்தன் நாள் இர்க் மூண் நாள் தா இருக்கு
ரெண்டு நாள் தா இருக்குது
ரெண்டு நாள் தா அ சம்பள்த்து கணக் பண்ற நீ வாங்காம விட்ட கணக் பண்ணு ஆமா வெள்ளி
ஆ சனி ஞாயர் ரெண்டு நாள் தா இருக்கு
ஆமா ரெண்டு நாள் தா இருக்கு நீ மூண் நாளுங்கிற
என்னது
நீ மூண் நாளுங்கிற
ந மண்டைய ஒடச்சிடுவ பாத்துக்கோ
ரெண்டு நாள் தான்டா இருக்கு
அ ஆமா நானு அதான சொன்னே நீதான மூண் நாளுன்ன
செரி விடு
சேரி
சேரி